என்ன ப்ரோ பண்றீங்க ம் கேட்குது ப்ரோ
ம் ம்
என்ன பண்றீங்க சும்மாதா ப்ரோ இருக்கற நானு
ஓகே ஓகே ஓகே ஓகே எதாச்சு இல் நா இப்போதைக்கு நா வீட்ல தா இருக்கே பார்ட் டைம் தா பண்ணீட்ருக்கே டியூஷன்ஸ் எடுக்கறே டியூசன்ஸ் செர் நம்மள பத்தி பெருசா சொல்லிக்க வேணா நம்ம எதாச்சு தலைப்ப பத்தி பேசலாமோ
ம் சேரி ப்ரோ
ம் ஏதாச்சு டிராவல் பண்ணது அந்த மாரி ஏதாச் சொல்றீங்ளா
ம் டிராவல் போன மாசந்தா ப்ரோ போன கேர்ளா
ம் சொல்லுங்க கேர்ளாவ சூப்பர் சூப்பர் நறைய பேர் கேர்ளா தா சொல்றாங்க டிராவல் பத்தி
ஆமா ப்ரோ நம்ப நம்ப இந்தியால வந்து அந்தமேரி பிளேஸ் அங்கதானே இருக்கு குளிர்ச்சியா அமைதியா
இன்னோ தமிழ்நாட்டுக்கதா ரொம்ப பக்கத்துல இருக்கு
ஆம்மா
அதனால நறைய பேருமே கேர்ளா போனது கேர்ளா போனோன்தா சொல்றாங்க கேர்ளால எங்க போயிருக்கிங்க
மூணாற் பாகமான்
மூணாறு ஓகே ஓகே மூணாறு வாகமான் வேற
அதுக்கப்பறமா ஆலப்புழா வட்களா
ம் ஓகே ஓகே அப்புற வேறெங்க
அப்டியே திருச்செந்தூர் வன்ட்டு மதுர வன்ட்டு அப்டியே வீட்டுக்கு வன்ட்டோ
ஓகே நம்ம கால்ல பேச்னமோ
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ
ஓ அப்புடியா செர் செர் செர் செர் நா அவர்ட பேச்டே அவரு இதேதா சொ சொன்னாரு இந்த மாரி
போனோ
சேர் சேர் சேர் அவரு கால்ல பேச்னே சொன்னாரு அப்புற அவர்ட இந்த கேட்ரிங் இதெல்லா பேசிட்ருந்தோ கேட்ரிங் போன அனுபவல நீங்க அதெல்லா போயிருக்கீங்ளா
ஆ போற ப்ரோ
ஓகே ஓகே ஓகே நா சொல்லிகிட்டு இருந்த கேட்ரிங் அப்ப நா ஒரு மூண் நாள் வர்ஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி போவே கேட்ரிங் ஏ
ம் ம்
அப்ப எப்பில்லா இருக்கு அந்த மாரிலா பேசின்தோ இப்ப எப்டி இருக்குன் கேட்டுட்ருந்த
இப்ப எப்டி ப்ரோ பார்ட் டைம் ஜாப்பு
இப்ப நா வந்து டியூஷன் மட்டு எடுக்கிற நா மேக்ஸ் டூஷன் எடுப்பே ஆ அது டென்த்துக்கு டுவெல்த்துக்கு மேக்ஸ் எடுப்பே நா மேக்ஸ் தா படிச்சிருக்கே எம் எஸ் சி அதனால அத எடுப்பே
ம் செரி ப்ரோ இப்ப எப்டி நெக்ஸ்ட் என்ன பண்ணலானு இருக்கீங்க
ஆ எக்ஸாம் வந்தாச்சு படிச்சிட்ருக்கே கௌவ்மெண்டு ஸம்மா ஆமா ம் ஆமா இல்லல்ல டூ ம் ஆ ஆமா இல்லல்ல பிஃப்டீன் பீஸ் இல்ல டூ எப்டி போகுது சர் உங்களுக்கு
அ நல்லாத ப்ரோ போது ஏதோ
செர் செர் நீ
நீங்கக ஸ்டடீஸ்லா எப்டி இருக்கு ஆமா ஸ்டீஸ்லா எப்டி ப்ரோ போது உங்ளுக்கு
ஆ எனக்கு போகுது ப்ரோ வேற எதுல உங்ளுக் க ஆர்வோ இருக்க ஏதாச்சு இந்த மாரி பெட்ஸ் வளக்கிறது இல்ல வேறு ஏதாச்சு மா வீட்டுல மர வளக் பெட்ஸ்ல்லா வளக்குறீங்ளா அது வீட்ல இப்ப எது வளக்குறீங்ளா வீட்ல
இப்ப இப்ப எதுமே வளக்கல அதா வளக்கணு இனிமே அப்யே எல்லா ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு வளக்ணு
சேரி சேரி சேரி
அதா வளக்லானு இருக்க
ஓக்கே ஓக்கே ஓக்
நீங்க வளக்றீங்ளா எதாச்சு
நா ஃபஸ்ட்டு வளத்தோ இப்போ எது வளக்றது இல்ல முன்னாடி ஒரு பூன வளத்தோ
அ அ
ஆச்சுவலா நாய் வளக்கணுனு ஆச ஆனா வன்ட்டு இந்த மாரி வீட்ல கொஞ்சோ ரெஸ்ட்ரிக்ஷன் அதனால வளக்கமுட்ல கொஞ்சோ வெளியூர்லா எங்கயாச்சு பொய்ட்டா இல்ல இங்க வீட்ட விட்டு வேரா எங்னா வெளிய பொய்ட்டா பியூச்சர்ல அந்த மாரி நாய்க் குட்டி வளக்கனு அப்டின்னு ஆச ஃபஸ்ட்டு பூன வளத்தோ ம்
அது இல்லாம வேற அதெல்லா வளத்தா நம்ப வீட்லியே இருக்கனு ப்ரோ எப்பய்மே
ஆமா ஆமா பூன பிரச்சன இல்ல பூன எங்கனாலு போய் சாப்ட்டுக்கு
ம் ம்
பூன நம் வீட்ல இல்லாட்டி அதுப்ப அது போய் எங்கேயாச்சு போய் சாப்ட்டு வந்ரு அது வந்து ஆக்சுவலா நாங்க ஒரு பூன வளத்தோ
ம்
அது பாத்திங்ன்னா அந்த ஒரு பூனைய தா நாங்க மெய்னா வளத்தோ அது நறைய பூனய கூப்ட்டு வர சு கடசில வீட்டுக்குள்ள இருவது பூன வண்டு வண்டு பொய்ட்டு பொய்டு பொய்ட்டே இருக்கு எந்த பூன எ அ எந்த பூன எங்க பூனனே தெரியாது எனக்கு எனக்கே கண்டுபுடிக்க முடியாது எது அந்த பூன எது எந்த புனனே தெரியாது
அது மாரிதா ப்ரோ இருக்குது எங்க பெரிம்மா வீட்லியு இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பூன வந்துது ரென் ரெண்டு குட்டி போட்டுது
ஆ
அதுக்கப்றமா இப்ப அந்த பூன எங்கன் தெர்ல எங் எங்க போய் சேஃப்ட்டி ஆய்ச்சு தெர்ல அதுக்கப்றமா அந்த ரெண்டு பூன போட்டது ஒரு பூன வந்து ரெண்டு குட்டி போட் ஒரு மூணு குட்டி போட்டுது ஒர்ல ஒரு பூன
ஓகே ஓகே
அதுக்கப்றமா இன்னோரு பூன அது குட்டி போட்டுது பாருங்க
ஆமா
போட்டு போனா அப்டியே இன்னொரு மூணு போட்டுது அப்டிய அது மூணு மூணு மூணா போய் அப்டியே பொய்ட்ச்சு ப்ரோ பன்னென்டு வந்ருக்கு ஃப்ரோ
ஓ ஒகே ஓகே ஓகே ஆமா பூன வந்து நறைய குட்டி போட்டே இருக்கு
ஆமா
அ பால் மட்டு ப்போ அதுக்கு வந்து தனியா ஒரு ஒரு லிட்டர் டெய்லி பால் வாங்கி வச்சுட்ருந்தோ முன்னாடி இப்ப அது அவ்ளோ வரதில்ல நாங்க நடுவ்ல கொஞ்சோ ஊருக்லா பொய்ட்டு அப்டிஇப்டி போன அதுக்கப்ற வரதில்ல வந்தாலு திடீர்னு கோவமாய்டு பெருசா இப்ப வரதில்ல அவ்ளவா வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலா ரெ நறைய பூனருக்கு இப்போ அவ்ளோவா
பத்தி எல்லாரு வீட்டுக்கு சொந்தமான மாரி ஒரு பூன
ஆ ஆ கரெக்ட்டு
நீங்க எப்டி கிராமத்துல தா இருக்கீங்ளா
இல்லல்ல நா இருக்றது சிட்டி தா ஆனா ரொம்ப பெருசா அ சிட்டி தா பெரிய சிட்டினு சொல்ல முடியாது சிட்ட சிட்டினு சொல்ல முடியாது சிட்டி தா
அப்டியா செரி ப்ரோ செரி ப்ரோ சென்னைல தானா
இல்லல்ல சென்னையிலா கெடையாது நா இங்க மதுரைல இருக்கே
சேரி ப்ரோ அ மதுர ஆமா ப்ரோ மதுர எப்டி ப்ரோ கொத் பரோட்டா
மதுர ஆமா மதுரைனா புரோட்டாதா சாப்பாடு சாப் பாடு எல்லாமே நல்லாருக்கும் ஆனா எல்லா ஹோட்டல்லியு போனா நல்லாருக்காது ஒரு ஏரியாக்கு ஒரு நாலு ஹோட்டல் அஞ்சு ஹோட்டல் நல்லாருக்கு பெரும்பாலான ஹோட்டல் நல்லாதாருக்கு
மதுரையா மெயினா
ஆமா மதுரை மதுரையில மெயினா அது கோயில் நறையருக்கு கு பெருசா நாங்க சுத்தி பாக்கறதுக்கு வேற எதுவு கெடையாது கோயிலு மீனாட்சியம்மன் கோயிலு அழகர் கோயிலு இல்லன்னா திருப் இது திருப்பரங்குன்றோ அழகாநல்லூர் ஜல்லிக்கட்டு அது ஃபேமஸு அது போக ஆ நா பாத்துருக்கே அழகாநல்லூர் ஜல்லிக்கட்டு
எப்டிருக்கு
ம் அது நல்லாருக்கு ரொம்ப கூட்டமாருக்கு அங்க ஜல்லிக்கட்டு நடக்ற எடத்தோட அந்த அந்த இதுருக்கு அந்த மாடு வந்து புடிக்கிற ஒரு எடோ இருக்கு வருசாங்க மாடெல்லா தொறந்து உட்வாங்கல்ல அத நேரா ஓடி போய்டு அது ஓடி போய் அதெலா புடிக்கிறதுக்கு வெளியே வந்துடு அந்த புடிக் நிக்ற எடத்துல வந்து நறைய பேர் இருப்பாங்க அங்க வந்து மாடு வெ ளிய வரும்போது அத் அவ்ளோ பேர் நிப்பாங்கள எந்த டைரக்ஷன்ல வரு எப்படி முட்டும் எதுவுமே தெரியாது அது இன்னு சம ஃபன்னா இருக்கு அடிச்சு எல்லாரு எல்லா பக்கமு தெறிச்சு ஓடிட்டு இருபோ மாடு தொரத்து சூப்பராருக்கு அது
ம் ம் செமையாருக்கு
க்கு தா அந்த எடோ மாட்னோம்னா கொஞ்சோ
இடிச்சுதுன்னா அவளோதா அ ஹா
அவ்ளோதா ஒன்னுமே பண்ண முடியாது திடீர்னு சடன்னா சடன்னா இருபது பேர் டக்குன்னு நம்மேல வந்து வ விழுகுற மாரி இருக்கு போ திடீர் திடீர்னு எல்லா பக்கமு ஓடுவாங்க யாரு மேல இடிச்சு விழுந்தோனாலு விழுந்தது இல்ல நம்ம விழுந்த நேரத்துல மாடு வந்துருச்சா ஒண்ணு பண்ண முடியாது ரொம்ப ரிஸ்க்கு தா ஆமாமா ஆனா அது வந்து ரொம்ப இதாருக்கும் ஃபன்னாருக்கு பட் அது வந்து நம்ம ஒரு காலேஜ் பசங்க மாரி இருக்கறப்போ போலா நம்ம கொஞ்சோ வேற அத ஃபேமிலியெல்லா போக முடியாது பசங்களா போலா ஆனாலுமே கொஞ்சோ ரிஸ்க்கு தா பட் ஆனா கொஞ்சோ என்ஜாய்மெ ட்ருக்கு ஆனா அடிக்கடி வாங்குனா வாங்குனதுதா சும்மா ஒன்ஸ் என் லைஃப்க் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாரி சும்மா போயிட்டு பாத்துட்டு வரலா அவ்ளோதா ஆமா அது நல்லாயிருக்கு
எப்டி சொல்றது அந்த இது இருக்குல இப்போ மாடு இந்த எப்பமே இந்த மாரி பிராக்டிக்ஸ்லா பண்ணுவாங்களான் கேக்குறா அத
ஆ அ அத் அதுவு நடக்கு ஃப்ரோ அதுவு அலங்காநல்லூர்ல எப்பயுமே நடந்துட்தா இருக்கு பிராக்டிஸ் பண்ட்டே இருப்பாங்க அங்க நெறைய பேர் ஜல்லிக்கிட்டு வளக்கறவுங்க அலங்காநல்லூர் மட்டு இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஊர்ல இருந்து வரு ஃப்ரோ மாடு ஏ எங்கங்க இருந்தோ வரு தஞ்சாவூர்ல இருந்து வரு கோயம்த்தூர்ல இருந்து வரு ஈரோட்ல இருந்து வரு சேலோ எங்கெங்க இருந்தோ மாடு கொண்டுருவாங்க ஆனா நமக்கு தெரியாது மாடு நெறைய பேர் ஜல்லிக்கட்டுக்குனே வளப் பாங்க அலங்காநல்லூர்ல பொங்கல் அப்போ நடக்கறது வந்து ஃபேமஸா டி வி ல எல்லாத்துலே காட்டுவானுங்க அது கொஞ்சோ பேமஸ்ஸா ஆனா வர்ஷா ஃபுல்லா ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டே இருக்கு எல்லா ஊர்லயு நெறைய ஊர்ல நட
இப்போ அடிக்க அடிக்கு கூட நடக்குமானு கேக்குறே
நடக்கு நடந்துகிட்டே தா இருக்கு அலங்காநல்லூர்ல நடக்காது அலங்காநல்லூர்ல வர்ஷத்துல ஒரு வாட்டி தா நடக்கு
அத நடத்துறாங்ள அது இ அது வந்து இவுங்க ஏதாச்சு மாட்டுக்கு என்ட்ரிக்கு காசு வாங்குவாங்ளா எத அப்டிலா இல்லல்ல
ஆ அதுக்கு வந்து இது பண் மாட்டாங்க அதுக்லா காசு கெடையாது இல்ல அதுக்கு ஒரு அமோண்ட்ரு க்கு அதுக்கு பெரிய அமோண்ட்ல்லா இருக்காது கம்மியான அமோண்ட்டு தா வாங்குவாங்க ஆனா ஸ்பான்சர் நெறைய பேர்ருப் பாங்க இந்த இதுக்கு எல்லாமே ஃபுல்லா ஆம்மா ஸ்பான்சர் நெறைய பேர்ருப்பாங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்து இது இருக்கு ஆ அந்த அவுங்க பேரென அந்த கவுர்மெண்ட் சைட்டுந்து அமோண்ட் குடு ப்பாங்க அலங்காநல்லூர் பாலமேடு அவன்யாபுரா அந்த ஜல்லிக்கட்டு இதல்லா ஃபேமஸான ஜல்லிக்கட்டு அது போவ பெரிய பெரிய ஆட்கல்லா அந்த எ
ஆ ஓக்
ங்க அ பெரிய பெரிய பிஸ்னஸ் நடத்துறவங்க இவங்கல்லா வந்து அமோண்ட்டு குடுப்பாங்க க ட்டுலு பீரோ வண்டி காரு இதெலா குடுப்பாங்க ஒரு ப்ரமோஷன் மா ஆ கார்லா தருவாங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு கார்லா தருவாங்க
இப்ப யார்னா ஜெயிச்சிருக்காங்ளா உங்களுக்கு தெரிஞ்சவங்க
ஆ து எனக்கு தெரிஞ்சவங்க இல்ல ஜெயிக்கிரவங்களுக்கு கார் குடுத்துருக்காங்க நா பாத்துருக்கே காரு இது பைக்கு காரு சுஜிக்கி ஒரு வாட்டி தந்தாங்க
ஆ ஆ
காரு என்ன கார்னு நியாபல்ல சுசுக்கி காரு இதெல்லாமே தருவாங்க பைக்கு சை சும்மா ஆ நெ நெக்ஸாதா என்னன் எனக்கு ஞாப இல்ல பேசிக் காரு தா அந்த மாரி தா குடுப்பாங்க புல்லட்லா குடுப்பாங்க முன்னாடி அடிக்கடி இப்ப காருக்கு முன்னாடி அடிக்கடி புல்லட் குடுப்பாங்க
ம் இப்போ தரதில்யா
ஆ ஹா அது ஜெயிச்சா மாடு க்குமே நெறைய பரிசு இருக்கு ப்ரோ ஜெயிச்ச மாட்டுக்கு நெறைய பரிசு இருக்கு வீரர்களுக்கு பரிசு இருக்கு மாட்டுக்கு பரிசு இருக்கு
ஆ ஆ
ப்ரோ வர்ஷோ ஃபுல்லா போய் இந்த மாரி நெறைய போட்டில கலந்துகிட்டு நெறைய வெளையாடி நெறைய ஜெய் க்கிறனால நெறைய அமோண்ட்டு கெடைக்கு அவுங்களுக்கு
அந்த இப்ப அலங்காநல்லூர்லயே ரொம்ப நட்த்வாங்ளா இல்ல ஒரே எட்த்துல தா நடத்துவாங்ளா
ஒரு எடம் தா ப்ரோ வாடிவாசல்ன்றது ஒரே ஒர் எடம் தா
ம் ம் செரி ப்ரோ அ அ அந்த ஒரே எட அது அதா ஊர்லா டிஃப்ரெண்டா இருக்கும்
ஆமா ஆமா ஆமா ஆமா இப்ப நெறைய ஃபேக் ஆக்ஷுவலா வந்து ஒரு கிராமம் மாரிதா ப்ரோ மதுரன்றது ஒரு கிராமம் மாரி தா கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஆனா கொஞ்சம் மார்டன் ஆன கிராமம் சொல்லாம் ப்ரோ மக்கள்ல்லா கிராம மத்து மக்கள் மாரி தா இருப்பாங்க பழகுறல்லா கிராம மாரி தா இருக்கு ரொம்ப மாடர்ன்னாலா இருக்க மாட்டாங்க ஆனா வந்து ஒரு மாடர்னான கிராமொன் சொல்லலா
அதுதா ப்ரோ மதுரைல யாரோ ஒத்துரு சம்ம வெயிட்டு
அ அ அ
அவுரு வந்து இன்னா இந்த நாலாயிரோ கிலோ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒரு அஞ்சாயிரோ கிலோ போட்டாங்ளே ஒரு டைம்ல ஞாபம் இருக்கா
ம் ஞாப இல்யே
ஒரே ஒரே ஆளு அது சம்ம பெரிய ஃபேமிலியா அது மதுர மக்கள் எல்லாருமே போனாங்ளாமே அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண
ஆ அதுவா ப்ரோ ஆமா ஆமா ஆமா அவர் வந்து இவரு அமைச்சரு அவுங்க பையனோட கல்யாணத்துக்கு போட்டாங்க ப்ரோ கிட்டதட்ட ஆ அம்பது அறுவது மண்டபோ அவர்தா எங்க தொகுதி எம் எம் எல் ஏ அவர் தா இப்ப இல்ல முன்னாடி அவர் தா எங்க தொகுதி எம் அமை ச்சரா இருந்தாரு எம் எல் ஏ தி மு கா அவரு பையன் தா தமிழ்நாட் லே ரொம்ப கிராண்டான கல்யாண வீடு கிட்டத்தட்ட கூட நூறு மண்டபத்துக்கு மேல புடிச்சுருப்பாங்க ப்ரோ சாப்புறக்கு மட்டுமே நூறு மண்டபம் ப்ரோ வந்ட்டாங்க ப்ரோ
அப்டியா ஒரே எத்திலியா இல்ல வேற வேற எத்திலியா
பக்கத்து பக்கத்துல ப்ரோ வருசையா அந்த ஏரியால மா கல்யாணம் பண்றக்குனா அந்த ஒரு கோயில்ருக்கு அந்த கோயில ஒ ட்டி வரிசையா ஒரு நூறு மண்டபோ இருக்கும் ப்ரோ அந்த நூறு மண்டபத்தையும் ஒரே ஆளா புக் பண்ட்டாங்க ஆமா ப்ரோ அந்த கொஞ்சோ ஃபேமஸான கோயில் இங்க கல்யாணம் நடக்கும் பாண்டி கோயில்னு
ஆ